கேக்குதா சிஸ்டர்
ஆ உங்களுக்கே வருது ரெண்டு கால்லு மூனு கால் பண்ணன் நனைக்கிறே நா இத பத்தி பிரைவேட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்றே நானுமே புதுசுதா நீங்கத எனக் தேர்டு ம்
ஓகே சிஸ்டர் எனக்கு தெரியில அதா உங்ககிட்ட இமெசேஜ் பண்ணி கேட்டுக்கலா அப்டின்ட்டு
எதாச்சு சொல்றிங்களா
அப்டியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க
ஸ்கீமையா
ம் அதே அ அப்டி ஜென்ரல் டாக் மாரி பண்ணுங்க ஹலோ
ஃபோன் போட் நறைய இன்சூரன்ஸ் போடுங்க அப்படி சொல்லிட்டு
ம் ம்
ம் நறைய இன்னு அடுத்த மாசத்துக்கு இருக்கு இன்சூரன்ஸ் போற்றது முப்பதாயிரரூபா போட்ணுமா ஒரு பர்சன் வந்துட்டு
அப்படியா அத்தா உங்க து க ம் என்ன சொல்றது ஹெட்டிக்கா இருக்காறா
அது ரொம்ப இருக்கு கா முன்னால்ல வந்துட்டு வ வேற ஒரு சார் இருந்தாரு அவரு இப்போ டிரான்ஸராய் போனதுனால இவரு ப்ப இப்ப இப்ப கொஞ்ச காமா இருக்கு ஆனா அவர் இருந்தப்ப ரொம்ப டார்ச்சரு அ அக்கௌண்ட் போடுங்க போட்டே ஆகணு இல்லன்னா எ நம்ம பேர்லயே போட்டுருக்கணு ஒர் பத்து அக்கௌண்ட்டு நூறுநூறுபான் சொல்லிட்டு ஒரு ஆயிரரூபாய்க் க்கி ஒர் பத் அக்கவுண்ட் போடுங்க அப்படி சொல்லுவாரு ஆனா அவரு என்ன பண்ணுவார்ன்னா லீவுக்கு லீவுக் கேக்குறப்போ லீவ் குடுத்துருவாரு இப்போ உள்ள சார் வந்து லீவ் வேணா அக்கௌண்ட் போட்டீங்களா அப்டின்னு கேட்பாரு
ம்
அதுதா ரொம்ப ப்ரெஷரா இருக்கு மத்தபடி ஓகேவா தா இருக்கு நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க டென்த்ல
நா டென்த்ல வந்து த்ரீ எய்ட் செவன்டி த்ரீ எயிட்டி நயன் த்ரீ எயிட்டி
சரி எல்லாமே சென்னையில தா படிச்சீங்களா
ஆமா நான் சென்னைதா ஆக்சுவலா எங்க ஊர் வந்து நாங்க வந்து பர்மோஸ் தெரியும்ல ப நாங்க பர்மா
ஓ ஓகே ஓகே அ
அப்ப ஆனா வந்து நா வந்து சின்ன பிள்ளையிலயே இங்க வந்துட்டோ ஏன்னா வந்து எங் அப் அப்பா ஒடம்பு சரியாம ஆயிட்டாங்கன்னு சொல்லி இங்க வந்துட்டோ அப்டியே இங்கயே எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தனால நாங்க அப்டியே இங்கயே இருந்துட்டோ அப்பாவு நாங்க சின்ன பிள்ளையா இருக்குபோது எறந்து போயிட்டாங்க சோ வந்து எங்க அம்மா ஹாஸ்டல்ல சேத்துட்டாங்க டி நகர்ல ஹஞ்சுமன் ஹாஸ்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல
அ
அண்ணா அறிவாலயம்க்கு ஆப்போசிட் அண் அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல தா இருக்கு எங்க ஹாஸ்டல்லு ரொம்ப நல்ல ஹாஸ்டல் அது வந்து எப்டின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி
அ அ
படிவாங்க நல்ல எஜிகேஷனு நல்ல ப்ராபிட் இருக்கு அந்த மாதிரி இருக்கு சோ அங்கதா வந்து அம்மா ஜாயின் பண்ண நாங்களா சின்ன சின்ன பசங்க நா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு தங்கச்சி ஒரு பஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரிதா சேத்து விட்டாங்க அ அப்ப ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்து காலேஜ் வரைக்கு அங்கயே தா படிச்சோ நாங்க
அ
அ இயர்லி ஒன்ஸ் தா வீட்டுக்கு அனுப்பவாங்க மே மந்த் மத்த வீட்டுக்கு வரமுடியு ஆன்வல் எக்ஸாம் முடிச்ச உடனேதா எந்த நல்லது கெட்டது ஆனா வர முடியாது அம்மதா வந்து எங்கள பாக்கணு மன்த்லி ஒன்ஸ் வருவாங்க அம்மா பாக்கறதுக்கு மன்த் லாஸ்ட் சண்டே வந்து அலோ பண்ணுவாங்க எல்லாரையு பாக்கறதுக்கு அம்பாங்கலா இப்ப பேரண்டட்ஸ் வருவாங்க எங்க எங்க திங்ஸ்லா எடுத்துட்டு எங்க வந்து பாத்துட்டு போவாங்க ஐ மீன் ஒரு காலையில்ல நைன் ஓ கிளாக் டூ ஈவினிங் ஒரு பஃபைவ் ஓ கிளாக் வரைக்கு டைம் இருக்கு சோ பேரண்ட்ஸ் வருவாங்க சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டு வந்தந்த மாரி எங்களுக்கு தேவையான திங்ஸ் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லா குடுத்துட்டு போவாங்க மத்தபடி எங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்றது தேவப்படாது ஏனா ஹாஸ் எல்லாமே எப்டி சொல்றது நல்லா கெடைக்கு நெறைய ஹாஸ்டல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்டி இருக்கு இப்டி இருக்குன்ற மாரிலா அ நா படிச்சது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஹாஸ்டல் தா நல்ல ஒரு எப்டி சொல்றது நல்ல ஒரு எஜிகேஷன் நல்ல ஒரு டிசிப்ளின் எல்லாமே கெடச்சிச்சு சொல்ல போனா எங்க அப்பா எறந்ததுனாலயான்னு தெரியல காட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிப்ட்ன்னு தந்தாரு அப்டின் சொன்னா அது வந்து எங்க எங்க அப்பா இருந்திருந்தா கூட எங்கள இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருப்பாங்களான்றது கேள்விக்குறிதா எல்லாமே பண்ணாங்க யூனிஃபார்ல இருந்து ஷூஸ்ல இருந்து இது எப்டி நம்ம நெத்து நாங்க எப்டி நம்ம ஒரு பேரண்டா இரு பசங்க நம்ம பாத்துக்குறோமோ அதே மாரி அத்தனை பேத்தயு அவுங்க பாத்துப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் இருப்பாங்க இல்ல இல்லனாலு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல மட்டுமே இதே மாரி பாய்ஸ் ஹாஸ்டல்லயு இருப்பாங்க அ எல் கே ஜி டூ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க அப்றோ வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு அவுங்களே ஃபீஸ் கட்டி நல்ல மார்க்ஸ் எத்தா அவங்க கேக்குற குரூப் குடுத்து அவுங்களே எஸ் ஐடி காலேஜ் இருக்கு க்குல்ல எஸ் ஐ டி உமன்ஸ் காலேஜ் இருக்குல
ஆ ஹா
அங்கதா நா படிச்சே சோ அதுதா லிங்க் ஹாஸ்டலக்கு ஏன்னா அது கேர்ள்ஸ் காலேஜ் இந்த வேல வந்து அதுதா ஹாஸ்டல் மூலியமா அவிங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இல்ல மெடிக்கல் அந்த மாரிலா படிக்கணும்னா அதுக்கப்றோ இந்த மார்க்ஸ் வெச்சிதா வந்து அவுங்க வந்து இது பண்ணுவாங்க அலோ பண்ணுவாங்க அந்த மாரி படிக்கிறதுக்கு பாய்ஸ் பொறுத்த வரைக் கே நியூ காலேஜ் வந்து அட் அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து சலுகையா போச்சு சோ வந்து எப்டின்னா டு்வெல்த் வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையு இல்ல காலேஜ் வந்தோன்னே எதுவுமே இல்ல வெச்சிக்கோங்களே அப்டியே போயிட்ச்சி லைஃப் ஆ அதே வந்துட்டனால சோ நல்லா தமிழு தெரியு அந்த லாங்குவேஜியும் மறந்தாச்சி
பேசுவீங்க
எங்கக்கா எங்க சிஸ்டர் பர்னிஸ் பேசுவாங்க அங்க வந்து
அது ஒரு லாங்குவேஜா
அது ஒரு லாங்குவவேஜ் பர்னீஸ் இங்கறது ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ் இப்ப எப்டினா நம்ம சாப்ட்டியான்னு கேபோம்ல இப்ப வந்து ஹிந்தியில வந்து கானா காயா அந்த மாரி சொல்லுவாங்கல்ல ஆனா வந்து பர்னிஸ்ல வந்து தமேசாபிலா அப்டின்னு சொல்லுவாங்க
ஓ
அந்த மாரி இருக்கு அந்த மாரி லாங்குவேஜ் ஆ எனக்கு அவ்ளோவா தெரியாது ரேண்டமா ரெண்டு மூணு வார்த்த தா தெரியு ஏன்னா வந்து நானுமே அங்க இருந்து வந்துட்டதுனால அம்மா மத்த பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா பேசுவாங்க எங்க எதுவு அவ்ளவா தெரியாது நானு சிஸ்டர் வந்து அவ்ளோ சின்னதுல இருந்து இங்க வந்துடோல்ல இப்ப இருக்காங்க என்னத்கு வந்து சிஸ் தங்கச்சி தா ம் தங்கச்சி தா நாந்தா அக்கா
ஆ
முத்த பொண்ணு நான்தா அத்னால தா நெறைய கமிட்மெண்ட்ஸ் தலைமேல
அது உண்மதா
கேர்லஸ்சா இருந்துடுவாங்ல
ஆ நீங்க சொன்ன மாரி தா எங்களுக்கு எங்க அம்மா தா என்ன வளத்தாங்க எங்க ரெண்டு பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா அதனால எனக்கு கல்யாண பண்ணறதுக்கே பிடி க்கல அம்மாவ பாத்துக்கணு அவங்க நானு போயிட்டேனா ரொம்ப தனியா இருப்பாங்க அப்டின்னு அவங்கள பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப
நா வந்து இப்ப இவங்க ஹஸ்பண்ட் வந்து நாங்க லவ் மேரேஜ் தா இருந்தாலு எங்க வீட்ல இன்லாசும் செரி சோ அவ்ளோல்லா ஸ்ட்ரிக்ட்லா கெடையாது எங்க இஷ்டத்துக்கு என்ன விடுவாங்க நா வேல பாக்க கூடாதுன்றதுக்கு என்ன மெயின் ரீசான்னா எங்க இன்லாஸ் பொருத்த வரைக்கு இன்னொரு ஃபேமிலி திதா ஃபஸ்ட் பிரி ஃபெரென்ஸா இருக்கு, பசங்கதா அத விட ஃபர்ஸ்ட் பிரிஃபெரென்ஸ் இருக்கு, என் ஹஸ்பண்ட்லா வந்து எப்டின்னா ரொம்பெல்லா வந்து பொறுமசாலிலா கடையாது முழுக்க முழுக்க பசங்க விஷய எல்லாமே நா மட்டுந்தா பாக்கணுமே அவங்க சம்பாதிச்சுதா குடுப் பாங்க எங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க ஆனா வந்து ஒரு பேரண்ட் ஒரு மதர் இருக்கற எடத்துல வந்து ஒரு டாடி இருக்க முடியாதுல அந்த மாதிரிதா வந்து எ ஹஸ்பண்ட் ஒரு பொரு த்த வரைக்கு அதனால வந்து அவங்க வந்து நீ வேலைக்கு போவேனா பசங்கள பாத்துக்கிட்டா போது அப்டின்ற மாதிரி ஆயிடும் நீ வீட் ல இருந்து என்ன வேல வேணா பாத்துக்கோ வீட்ல இருந்து நீ என்ன வேல வேணா பாத்துக்கோனு சொல்லிடுவாங்க இது பண்ணக்கூடாதுன்னுலா சொல்ல மாட்டாங் நா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கோவிட் டைம்ல இருக்கு கோவிட்க்கு கொஞ்ச முன்னாடியே வந்து கோவிட்க்கு முன்னாடி நா ஒரு சைனா கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த சைனா கம்பனி எப்டினா இப்ப எப்டி நம்ம டிரான்சிஸ்ட்லா பண்றோ தமிழ் டிரான்சிஸ் பண்றோம்ல அது வந்து எப்டின்னா வீடியோஸ் வரு
ஆ
மாரி யூடியூப் வீடியோஸ்லா இருக்குல அந்த மாரி கிளிப்ஸ் எல்லா இருக்கு கிளிப்ஸ்லா இருக்குல அத வீடியோஸ் வரு அதுல வந்து எப்டினா வந்து ஆ தேவயில்லாதது சொன்ன கொஞ்ச எப்டி சொல்றது கெடுதலா இருக்கிற து சொசைட்டிக்கு தேவ இல்லாதது அந்த மாரி வீடியோஸ் எல்லா வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணனு அத வந்து டெலிட் பண்ணிறனு அத வந்து நாங்க வந்து சர்வே பண்ண விடக் கூடாது புரியுதா உங்களுக்கு இப்ப வந்து அது வந்து சர்க்குலேட் பண்ண விடக் கூடாது வந்து ரொம்ப சோஷியல் மீடியா வந்துச்சுல அது டைம் ஸ்டார்ட் ஆவுற டைம் அந்த டைம் வந்து ஸ்டார்ட் அப்பதா ஸ்டார்ட் ஆச்சு சோசியல் மீடியா அப்பதா ஸ்டார்ட் ஆ அது இப்போ கொஞ்ச கொஞ்சமா வெளிய இந்த வீடியோ கால்ஸ் இந்த வீடியோஸ் எல்லா அப்பதா ஸ்டார்ட் ஆன டைம் சோ அந்த மாரி டைம்ல என்ன ஆவும்னா அந்த ரீல்ஸ் எல்லா வரும்ல சில பேரு இந்த ரீல்ஸ் வரு இந்த மீன்ஸ் எல்லா போடுவாங்கல்ல சோ அந்த மாரி எடுத்துக்கோங்கள மீன்ம்ஸ் போட்றது இந்த காலையில மெசேஜ் போடுவாங்கல்ல இந்த குட் மார்னிங் மெசேஜஸ் இந்த மாரிலா இருக்கு சில பேர் இந்த லவ் மெசேஜ் லவ் டாஸ்க் அந்த மாரிலா இருக்கும்ல
ஆமா
கை அறுத்துக்கறது கால் அத்துக்கறது மாரில்லா சூசைட் பண்ற மாரி பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த மாரிலா இருந்துச்சுன்னா நாங்க வந்து என்ன பண்ணணு அந்த மாரி தேவ இல்லாதது சொசைட்டிக்கு தேவைையில்லாத அந்த மாரி வந்துச்சுன்னா நாங்க அங்க வந்து எடுத்துட்ணு அதுல இருந்து எடுத்துட்ணு அத வந்து ரொ ரொட்டேட் பண்ண விடக் கூடாது நாங்க டெலிட் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொட் டேட் ஆவாம அ அப்டியே டெலீட் ஆயிடு அந்த மாரி பண்ணனு நாங்க சோ அது வந்து ஒருத்தவங்க மூலியமா அது எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு சார் தா டீம்க்கு இது பண்ணாரு நல்லாதா போயிட்டு இருந்துச்சுப்பா அது நல்லாதா சம்பாதிச்சோ அதுலயு ஆனா எது தெரியுமா நறைய டைம் எடுத்துக்கு இப்ப எப்டி நறைய டைம் எடுத்துக்கு அது சில இது தப்பு பண்ணிட்டோம்னு வச்சக்கோங்களே அப்டியே ஃபுல்லாவே நம்மளோட காசு போயிடு பொறுமையா பாத்து பண்ணணு இப்ப டிரான்சிஸ்ட் நம்ம எப்படி பண்றோ தமிழ் டிரான்சிஸ்ட் இங்கிலீஷ் டிரான்சிஸ்ட்
ஆ அந்த மாதிரி இப்ப இப்ப நமக்கு வந்துருக் கு அந்த மாரி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ற மாரி ஒன்னு ஜாப் குடுத்துருக்காங்க போல இருக்கு சாரு இப்பதா மெசேஜ் பண்ணிருந்தாரு ஆ அப்டியா இதுலேந்து வெளியில போலமா ஆப்ல இருந்து
இல்ல இல்ல இதே ஆப்ல தா அதுவு இருக்கு
அப்டியா
அவுங்க வந்து உங்கள அசைன் பண்ணணு நம்மப்போய் கேட்டா அவங்க நம்புளுக்கு ஆசைன் பண்ணிடுவாங்க இப்ப நா ஃபர்ஸ்டு அதுதா பண்ணிட்டு இருந்தே இந்த மாரி ஒரு சிஸ்டர்ட்டப் பேசும்போதுதா எனக்கு தெரிஞ்சிச்சி அவங்க வந்து ஸ்க்ரீன் ஷார்ட்டு போட்டிருந்தாங்களா அப்ப இந்தந்து இந்த ஃப்ரெண்டா போன ஃப்ரெண்ட்டு அந்த மாரி ஒரு இது இருந்துச்சி
அது இது நம்ம இதல பேசக்கூடாதா நம்ம வாட்ஸ்அப்ல பேசிக்லா
ஓகே ஓகே
ஆ
சோ அந்த மார்
இப்பதா என் ஃப்ரெண்டு அங்க அதனால எதனால அத விட்டீங்க
அது நல்லாதா போயிட்டே இருந்துச்சி ஒரு த்ரீ இயர்ஸ் போயிட்டு இருந்துச்சி இப்ப கோவிட் வந்துச்சுல அந்த சைனா கம்பெனில அந்த சைனாலா சைனாலா ரொம்ப கோவிட் வந்துச்சுல அந்த டைம் வந்து கம்பெனியு மூடிட்டாங்க அதுோட லாஸ் ஆயிடுச்சு இப்ப இருக்கு அந்த ஜாப் வந்து அதோட கடாக்டஸ்லா நா வந்து மிஸ் பண்ணிட்டே இப்போ வந் ஆ மிஸ் பண்ட அந்த கான்டெக்ஸ்லா மிஸ் பண்ணிட்டனா அந்த ஜாப் இப்பயுமே இருக் கு ஆனா ரொம்ப ஹெட்டிக்கா இருக்கு அது வந்து டார்கெட் அதெல்லா ஒரு நாளைக்கு இவ்ளோ முடிக்கணு அப்டிலா டார்கேட் அது நேரங்காலோ தெரியாம ஒர்க் பண்ணி விட்டுட்டுரு
ஃபுல்லா அதுலயே மூழ்கின்னு
ஆ அப்படி இருக்கு அதா பயமா இருக்கு எனக்கு எங்க வீட்ல சரியான கத்துக்கத்துவாங்க நைடெல்லா உக்காந்து வரு வீக்லி நம்ம எவ்ளோ எஃபெக்கெட் போறோமோ அத பொறுத்து தா வீ க்லி போர் கூட வரு வீக்லி தௌசண்ட் கூட வரு அந்த மாதிரி வரு நம்ம பண்ற வெர்க் பொருத் நம்ம வந்து கரெட்டா பண்ணிட்டோ அப்டின்னா கரெட்டான பேமெண்ட் வந்துரு அந்த மாதிரிதா அது வந்து நெறைய பேமண்ட் நம்புளுக்கு வருது போல இந்த சாருங்கல்லா கமிஷன் எடுத்துப்பாங்க போல எடுத்துட்டு மிச்சம் மீதி நம்முளுக்கு குடுப்பாங்க அந்த மாதிரி அவுங்க வந்து நம்மள மட்டு இல்ல நம்மள மாதிரி ஒரு பத்து இருவது பேர் வெச்சி வேல வாங்குவாங்க
சேரி ஓகே ஓகே ஓகே
அந்த ஒர்க் பண்ணிட்ருந்தே அதுக்கப்பறோ கொஞ்ச நாள் வந்து அப்பதா ஸ்டார்டிங் இதெல்லா அது முடிச்சிட்டோட்னே ட்ரெஸ் எல்லா ஆன்லைன்ல நம்ம விக்கிறோ தெரிமா இப்ப நெறைய பேர் பண்றாங்க அது நா ஸ்டார்ட்டிங்ளே பண்ணே அப்பதா நான்தா அத ஃபஸ்ட் எப்புடி சொல்ற எ சர்க்கிள்ளே பாத்தா ரொம்பலா அது அப்ப ஸ்டார்ட் ஆவல ரொம்ப ரேரு அந்த டைம்ல நானா ஸ்டார்ட் பண்ணனே அது நா வந்து டைரக்டா ப்ராடக்ட்ஸ் வாங்கி விக்க மாட்டே இதேவியா அது அதி செல்லர்ஸ் கிட்டருந்து அப்புடியே டேரெக்ட் அவங்க எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க நா அது வந்து என்னோட என்னோட சர்க்கிள் ஷேர் பண்ணி அவங்க கேட்டாங்க அப்டின்ன பட்சத்துல நா வாங்கி ஸ்டாக் வாங்கிட்டு நா வந்து சென்ட் பண்ண மாட்டே ஸ்டாக் வாங்கிட்டு அத சென்ட் பண்ணுனா எனக்கு அதே ஹெட்டெக்கா ஆயிடுல உன்னோன்னு அத பண்ண மாட்டே நா என்ன பண்ணா அவங்க எனக்கு நா வந்து அவங்க கிட்டந்து வாங்கி அப்டி செல் பண்ணுவே
ஆ செரி இதுல வந்து நம் டைம் இதுல முடிஞ்சிருச்சு சிஸ்டர் நம்ம அடுத்த கால் பண்ணட்டுமா நீங்க பாத்துட்டு சொல்றீங்களா எனக்கு வாட்ஸ்அப்ல
ஓகே ஓகே ஓகே உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஓகே